ஓ ஹலோ
ஹலோ என்னலா
என்னடா தூங்லடா இன்னு தூங்கல
இல்லியே
ஹலோ என்ன பண்ற எங்க்கர
கவினான்ட இகர
செரி ஒரு பத்து நிமிஷோ மட்டு பேசுறா துளசி செரி ஒரு பத்து நிமிஷோ மட்டு பேசுறா
ஏய் நா கை நா நகர் நா நடந்து வந்துன்னு இருக்கே டா வீட்டுக்கு எப்டிர்ரா பேசுறது
டேய் சும்மா பேசின்னு வாடா ம் ஓகேவா
கைனா கைனா பன்னிருவாங்க
சும்மாதா நாட்டு நடப்பு ஆ என்ன இன்நேத்துக்கு என்னடா இன்நேத்துக்கு கைனாண்டா
சும்மாதா போனே
ஆ அப்ப நைட்லயாடா தூங்குற டைம்ல கைனாண்ட போயின்னு இருக்க காலல தா போனுன்னா என்ன மோட்டர் எதனா தண்ணி எதனா ஓடுறியா
இப்பதா விட்டு வந்தே கான
ஆ
மத்யானோ போனே
ஆ
கரண்ட ஆஃப் பண்ட்டாங்க செரி நாலு மணிக்கு விடலா பாத்தா நாலு மணி வரயு வரல சரி இன்னு டைம் இருக்குன்னு வீட்டுக்கு வன்ட்டே இப்ப அப்ப வந்த வீட்டுக்கு வந்த ஒன்னே தூங்கிட்டே
ஆ
இப்ப கொண்டு போய் வுட்டு வந்துக்குனே மருடியு நீதா எவனாலு பண்ணிக்கிற இதுல்ல ஃபோன் பண்ணிக்கிற
டேய் அது இதுவு முடிக்கலான்ட்டு தாண்டா பண்ணுனே செரி அது ஒரு விஷயமா அது பண்ணே செரி நீ எடுக்க மாட்டன்னு பாத்தே எத்துட்டு இருக்குறயே ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி வந்துச்சா
ஃபர்ஸ்ட் வந்தது நா கோ நானு அப்ப வந்து நடந்துன்னு இருந்தே அங்க ஒரு இடத்துல ஓட்ட அடச்சின்னு இருந்தே சரி கை கழுவீட்டு டக்குன்னு எடுக்கலான்னு பாத்தக்குல்ல நீ அத கட் பண்ட்ட
ஏ சேரிராப்பா நீ எடுப்பண்ணே நா நெனச்சி பாக்கலடா
நீங்க இதுல ஃபோன் பண்ணனால இப்ப அதுல
செரி செரி அதுதா வந்து நம்ம வந்து நெனச்சி பாக்காத டைம்லதா கரெக்ட்டா பண்ணுவமே
ஃபோனு கூட பண்ணலாம இதுல
டேய் அதுதாண்டா இது வந்து இன்னக்கி தாண்டா சில இத பத்தி பேச கூடாது அப்பறோ பேட் வேர்ட்ஸ் பேச கூடாதுரா
ம்
ம் இன்ன எத்தன கை நீ போட்ருக்கா இதுவு நட்டு இருக்கனாங்களே
இதாங்க அந்த லைன் போட்டுக்கிறே அவ்ளதா
ஆ சேர்ரா செர்ரா
ம்
சொல்லிருந்தாங்க எங்க அம்மா
நீங்கல்லா நாத்து நட்ட ஒண்ணே மருந்து போடுவீங்களா
ஆமா நாத்து நட்டு இது மூணாது நாள் நால்ல புத்து இதுல எடுதாந்து போடுவாங்க எங்க அப் பன்ட கேட்டு பார்க்கற தான எப்ப போடணுன்ட்டு சொல்லுவார்
போடணுந்தா லேட்டா போட்டன்னப்பாய்
ஆ
அது இந்த கொக்குங்க வேற எல்லா மிஸ் தெளிச்சிங்க அது பாட்டுக்கு அந்த கொக்குங்க
ஆமா அது கொக்கு மேறிக்கொண்ட அந்த கவருங்கள எத்துன்னு போய் கட்டு அது சுத்தி வுடனுண்டா இல்லன்னா மெர்சிருண்டா அது ஆமா
மந்து போட்ட ஒட்னே பூமிலகற மண்புழுல்ல
ஆமா
அதல்லா அப்டியே மேல வந்து மேல வந்து செத்து தண்ணில மெதக்குதா அத துண்ணது வந்து இங்க ப்பா இந்த கொக்குங்க அப்டில்லா டன் கணக்குல மத்யானோ வந்து பாக்குறே ஒரு கூட்டமே அப்டி கஷ் ஒரு கூட்டமே கைனிகுல்ல ஒக்காந்துனுகுது அப்டியே
டேய் அந்த மண் புழுவுலா சேத்துட்டா அதுக்கப்புறோ எப்புட்றா பாவி மண்ண இது பண்ணு
உன்னா பண்றத்தே அதுதா பா அ மந்து பொருள்ளா விவசாயோ பண்ண கூடாத்தா ஆனா வேற வயி இல்லையே
பின்ன அவ்ளோ நாக் பூச்சில்லா சேத்துச்சுன்னா அப்றோ நா
விவசாயோ பண்றோமோ அந்தால கைகல்ல இருகற நே நேச்சுரல் இதுவெல்லா போயிடுன்டா
அதுதான்டா நாக் பூச்சிதா வந்து அந்த மண்ணுங்கள இது
ம் எல்லாருமே அதா பண்றோ ஆமா நாக் பூச்சில்லா நல்லத்தா அது வந் துண்ணு பூமிலகற சத்தெல்லா மேல எத்துனுவருன்னு சொல்லுவாங்க ஓட்டெல்லாம் போட்
அந்த மண்ணெல்லா வந்து இது பண்ணு ஆ அப்டி இருக்கும் போது அது செத்து போயிட்டா அப்றோ எங்கடா இருக்கவே இருக்காது போலையடா அப்றோ நாக் பூச்சே அழிஞ்சிடு போலையடா
இல்ல அங்க ரொம்ப இருக்காது அப்டே அப்டிதா போட்ட ஒட்னே ஏறு போட்ட ஒட்னேடா ஆனா எருவு போட்டதா நல்லா பொயக்க வரே எல்லாருந்தா போட்றாங்டா
மேல மேலயே வந்துடோண்டா மொத்தோ
அது எரு போட்ட ஒன்னே அந்த இதுக்கு அந்த ஹீட்டுல்லா மொத்தோ வெளிய வந்துட்துடா பாயி
ஆமா ம் ம்
அப்டியே தண்ணி மேல வந்து வந்து செத்து போதுங்க அத துண்ண தா இந்த கொக்குங்க அது பாட்டுக்கு வந்து ஒக்கந்துட்து தெத்தரோ ஆனா போ மாட்டுதுங்கடா அப்ப கிட்ட போய் தெத்தனா தா ஓடுதுங்க அதுங்க தூரத்துலந்து ஹோய் ஹோயின்னு கத்தறே எட்டி பாக்குதுங்க தவிர நகர மாட்டுது எடத்த உட்டு
அதாண்டா ஒரு கொம்புல காவர் கட்டு சுத்தி கட்டன்னு வெச்சுக்கேயே நட்டுட்டன்னு வெச்சுக்கேயே கோ வராது நீ கொஞ்ச நாள் வந்து தெத்திட்டு இருந்தேனா ஏன்னா அது கொஞ்சோ இது ஆயி ட்ட வர வரைக்கு மெரிக்க முட்லன்னு
அ ஒன்னு ஆவாது டா
அதுதா மெச்சா கூடோ அது ஒன்னோ ஆகாது அது வெரிக்கு நம்ம தா இது போட்னோ அத
எந்த கைனில அதிகமா நா பெரி கைனி அதல தா எல்லா மெர்சி மெர்சி தள்ளிட்டுகறே மத்த சின்ன கைனிலல்லா எங்க அத்த ஆ நல்லது
ஆ ஏதோ ஒரு அளவு ஒரு ரெண்டு கைனி அந்த மாரி போட்டுக்கடா நம்போ பாக்குற அளவுக்கு மிச்சத்துல வந்து இந்த காய்கறி மாரி போட்டின்னா கூடோ அது வீட்டுக்காச்சி வரோல்ல
அதா போட்னோ
அந்த மாரி அந்த மாரி போட்டுக்கோடா ஏதோ ஒரு பத்து வெண்ட செடில் ஆ
அந்த கைனிக்கு போற பைப் ஒட்ஞ்சி போயிகீது ரெண்டு எடத்துல மூணு எடத்துல இன்னிக் கூடோ போய் பாத்தே எங்க அது கூடோ பில்லு மொளஞ்சி போயி பொதுரு பொதுரா ஆய் போயிகீது அது போய் நடதுக்குறதே பயமாவா இருக்குது பாம்பு எதனா இருக்குமான்னு அங்கங்க ஓட்டிங்ளா நறையகுது இங்கெல்லா செரியானா பாம்புங்டா பாயி எங்க பத்தாலு பாம்புங்கோ சாரா பாம்புங்கோ அது பாட்டுக்கு இருக்குது
ஆ நைட்ல போட்டு இடுப்பறா நைட்ல போயிரபாரா அப்பா நேத்து கடாடி ஒன்ற மணிக்கு
ஃபுல்லா சேரிங்கள ப்பே நா நைட்ல வத கூட பாத்தல்லாடா
இருந்தாலு நைட்ல போனா தெரியாதுல்ல நமக்கு அவ்ளோ உன்னிப்பா பழிச்சும் தெரியாது இல்ல நைட்டு் எப்பவுமே ஆபத்துராப்போ
ன்னா பண்ணது பகுல கை நீ போத்துக்க மாறியாராபை
ஏ
அன்னகி மந்து தூயினு போனனா நைட்ல தா மொத்தொ தூயினு போனனே ஒரு ஆறு மூட்ட கிட்ட
ஆ
சரியான வெயிட்டு தூயினுபோமுல்லையா
ம் ம்
ஏ பேக் மாரி பண்ட்டே என்ன ஏத அ மாட்டிக்கிற மாரி
ஆ
எல்லாமே யாரும் பாக்காத முன்னாடி எத்துனு போயிலானு நெனச்சனா ஆனாலு ஊர்ல உள்ளவ பா த்துடாங்க டாடி உங்க அம்மா முன்னோ ஒரு ஆள் பைக்ல நேரமா பாத்துட்டாங்கோ அசிங்கமாயிடுச்சி
அய் முழு மூட்டல்லா எத்துனு போ முடியாதுடா எப்டி பா ரெண்டு மூட்டையா
முழு மூட்டல்லா இல்ல அத்தா ஒ அதே அதே பிச்சி காட்டன்தா அது ஒரு சரியான வெயிட்டுறாப்பா ஃபஸ்ட்லா அசால்டா தூக்கினு போய்டுவன்டா தூக்கினே போமுல்லப்பா எங்க தம்பி அசால்டா‌ தூக்குறா என்னால தூக்க முட்ல என்ன பண்றது அந்த மாரி நெலம வந்துச்சி
ஆ அதா வந்து பாதிமூட்ட கயித்தல்லா வலிக்குன்டாப்பா கொஞ்சோ தொலவு எத்துனு போரதுக்கு உட்ருமேடா
இப்ப மடியாதுன்னு மணுமேர எனு மூட்ட உன்னோட கைனி கடசியா போடவே இல்ல அந்த போட்டு நா
ம்
அத தூக்கினுபோத் து அங்கழனியாண்டே வச்ட்டு வன்ட அத்த வேர வந்த வீட்டுக்கு ஆ
பாரா இதுலா பண்றதுக்கு நீ வந்து கேல்குலேட் பண்ணி பாத்தன்னா இதுல இருந்து என்ன ஒரு இப்ப ஒரு இரவது ரூவாவோ முப்பது ரூவாவோ தாண்டா வருமே
அவ்ரோ வராதுடா இரவது ரூபா வரதே அதிஷயம்
அதுக்கு பதிலு நீ இந்த களல்லா வெட்டுவல்ல சாமந்தி அந்த மாரி போட்டன் வச்சுக்கோ கோயம்பேடு எத்துட்டு போட்டேன்னா போட்டு அது டெய்லி இன்கம் மாரி வந்துனுருக்கண்டா அதுலயே வந்துருண்டா அந்த காசு இப்ப நீ போட்ற காசுதா அதிகமா தா இருக்குமே
அதெல்லா அப்பப்ப போய் பன்னு‌ கயனிக்கி நம்பளாளலா போ முடியாதுண்ணா கயணிக்கி
புரியில
அதுக்கு அப்பப்போ கழணிக்கி போனுண்டா பாத்துக்கிணு வெட்டி போட்டுக்கிணு விடியகாலல எழுந்துக்குனு நா சோம்பேறி கரெக்டா டைம்கு எதும் பண்ண மாட்ட வேஸ்ட்டா தா போகு
அப்புறொ அதையு பண்ணோனா சோம்பேறியாந்தா எப்பிறா ஆ அது இது நீ இது பண்றதுக்கு வந்து டிராக்டர வர வச்சி இது பண்ணி நா த்தாலன் கூப்புட்டு அத துன் போயி அங்க இதுல டி பி சி ல போறதாங்களே போய் தல சுத்திருண்டா
பண்ணன் தா ன்னா பண்றது
இந்த வெயிட்டு தூக்கறதெல்லா இருக்காது இதுவ சாமாந்தூக்கில்லா அந்தெல்லா போட்டாலே வந்து அத டியா விடிக்காலைல அந்த நாலு மணி பஸ் போதுல
சரியா கேக்காதா இதுல எங்கடா ஸ்பிக்கர் போட்ணுன் தேட்னிக்றே பாத்தா ஒரே பட்னு தா இக்குது ஆஃப் பண்ற பட்னு மட்டு தா க்குது நர்ல நா ஒ வீட்டாங்கே வன்ட்டே
ம்‌ ஹும் வர்ல கட்டாயி போறருக்கு கர்ட்டாருக்கா டே ‌டே டே இ ர்றா டே டேஇன்னோனு ரெண்டு ல்லே ஒன்ற நிம்ஷோண்டா இன்னு ஒன்ற நிம்ஷோ டா கட்டான வீட்டுக்குள்ள போற‌ருக்கு கர்ட்டாருக்கு
இது மார்லா டாஸ்க் லா குடுக்குறாங்க அந்த ஆப் ல
ஏன்டா சேரி எதோ ஒன்னு கேக்லான் வந்தனே ஆ அந்த மாரி பண்லான்டா இந்த சின்ன சின்னதாலா நீ வெள்ளலா போற மாரி இந்தா அதே லாபோ டா இதெல்லா வந்து வேஸ்ட் டா யோவ் மந்தலா சிக்கமா இருக்கன்டா
போயினு இதெல்லா பண்றக்கு போவாம பண்லா போலா பா
இன்னு நீ வெள்லவு வரமாட்ற எதோ வந்தேனா கூட சும்மா சந்து கேப் ல கேட்ரிங் கீட்ரிங் லா போய்ட்டு வயிறு லா அப்டியே பம்மனு ஆக்கினு வர்லா அது வர்மாட்ற நீ
கேட்ரிங் லா வர்ணுன் எனக்கு ஆச தா ஆமா
டேய் ஒரு வெள்ள சட்டு ஒரு பேண்ட் றா முஞ்சிச்சு டா ஒரு முன்னூத்தம்பது ரூபா வரு அதுக் டேய் ரெண்டவரு தா டா செய்வோமே அதுக்கப்றோ நல்லா சாப்ட்டு வர்லா சாப்பாடு எத்துன்னு வர்லா நல்லாருக்கு டா சாப்பாட்லா ஏ டா டேய் எதுமே கேக் மாட்டாங்டா ஜாலியாருக்கு டா அதெல்லா வர்லா நாங்ளே எத்துருவே அஞ்சு கேட்ரிங் நா நானு எங்க தம்பிலா போறோல அதுலே நீ வர்லான்டா நாங்க தனியா அஞ்சு பேர் போவோ டா இவுங்க நம்பூர் பசங்க இல்லாம்லே ரெடில்ஸ் ஒங்க தம்பிலா நா வருவா வருவானென்ன அஞ்சு கேட்ரிங் கு அந்த மார்லா போறோ அதுல்ல வந்தனாலே ஓரளவுக்கு நல்லாருக்கு ஆனா நீ வீட்ல பாத்தணு போல
டைம் இருக்கணு ல இவுங்க அந்த மாடே மேய்க்க மாட்டோ டைமிங்க்கு போய்ட்டு மாடு மேய்க்குறதே ஒரு தலவலியாருக்குது எட்டு மணி ஏழு மணிக்கு தா வீட்டுக்கே வருவே நா மாடு ஓட்னு எப்போ ஒங்ளுக்கு கேட்ரிங் வந்து நா வரது சொல்லு இவ மாலா அப்பப்போ மாத்தி கட்னா வச்சுக்கே நா ஒரு அஞ்சு மணிக்லா கட்டி இல்ல ஒரு நாலு மணிக்கு கூட கட்டி வந்து வந்துருவே
ம் ம்
எதுமே பண்ண மாட்டாய்ங்க தம்பிங்க நா ன்னா பண்ண சொல்
ன்னா தா பண்றதுன்னே தெர்லடா எங்க போறான் கூட சொல்ட்டு போ மாட்றா
நேத்து எங்கயோ போய்ட்ருக்கா பா ஃபோனே பண்ல யோ எனக்கு வந்து என்னாந்த ரெண்டு தடவ ஃபோன் பண்றே டே ஃபோனுனு பண்ணி கேட்ட எப்போ ஃபோன் பண்ண கேக்கறா எ கிட்ட அப்பறமா டிஸ்ட்ரி ய பாத்து சொல்றா இந்த ரெண்டு தடவ தா ஃபோன் பண்ணிக்கிற
டெய்ட்டா கேட்ரிங் அப்டியே வன்ட்டான்டா இன்னிக்கி
ம்
இவே வந்தா டேய் என்னடா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியாடா தலைலே ஒண்ணு வ ச்சே எதுக்குடா ஃபோன் பண்றாங்க ஒனக்கு வன்ட்டு நேத்து மத்யானத்துலந்து பண்ணுக்குறே
ஏ நா உங்கப்பா கூட எவ்ளோ சொன்னாரு இவன கேட்ரிங் கு எதோ சொ வேலைக்லா போனன்னு செரி நானு சொல்லா சொல்லா சொல்லான் பாத்துனேருந்தே கடைசி வரயு அவே வரவேயில்ல அப்றோ பாத்தா எப்ப பனன்றைக்கி மேல வந்தாடா
ம் ம் அவ கேப் த்ரீ போனா காது மேலயே வெச்சன் பின்ன வன்டு ஃபோன் பண்ணா எத்து பேசணு தூங்கிட்டா தா வந்துட்டன்டா வர்லடானா டென்ஷன் ஆவல்ல
ஆ ஏனா மாட்ட மாட்டிர்ல
செர்ரா நச்சரனா அத முஞ்சிச்சு
ஆ செர் செரி
ஆ